வணங்கம் தொழி
நல்லா ருக்கீங்களா தோழி
நல்லாருக்கேன் தோழி சொல்லுங்க தோழி இனிமேதான் தோழி நீங்க சாப்
நானு சாப்ட்டே தொழி என்ன சாப்பாடு தொழன்
அப்டி துவங்கிருக்கு
இந்த ஏந்நாள் நல்லா தொ தொவங்கியிருக்கு தொழி
ஆ இன்னக் கீ வந்து நா இன்னைக்கு வெள்ளி கெழம இல்லையா எப்பயுமே பழக்கங்கள் இப்ப காலங்காலமா வந்து வெள்ளிக்கெழமனாலே சாம்பார் தான சோ சாம்பார் பருப் பு அது அப்டியே ஒரு பாரம்பரியமாவே ஆயிருச்சு வெள்ளிக்கெழம செவ்வா கெழனாலே சாம்பார் பருப் பு வக்கெணு ஏதாவ்து ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ அந்த மாதிரி ஏதாவ்து தொட்டுக்கிறதுக்கு பண்ணணும்ன்ற மாத்ரியே பழக்கமாயடுச்சு சோ அத்னால இன்னக்கீ சாம்பார் தா வச்சே
சொல்லுங்க தோழி நம்ம டாபிக் பத்தி பேசலாமா
கண்டிப்பா தோழி சொல்லுங்க
தோழி அன்னதானம் பத்தி என்ன நெனக்கிறீங்க எப்டி அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும்னு நெனக்
அது ஆ அது வந்து எப்டின்னா அன்னதானம்ன்றது வந்து என்ன சொல்றது ஒரு தந்துரு புண்ணிய காரியோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அத வந்து நம்ம செய்யணும்னு நா நெனைப்பே சோ நம்ம எவ் எப்ப பாக்றமோ யார பாக் குறோமோ அவுங்களுக்கு மு அவங்களுக்கு முடியல அப்டின்றது நமக்கு தெரியு இல்லையா சோ அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்றாங்க சாப்ட்டு ரெண்டு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு சொல்லும்போது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு ஐயோ நம்ம வந்து எவ்ளவோ பரவால்ல நமக்கு வந்து நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடக்கீது அவுங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்டின்ற மாத்ரி தோணு சோ அந்த டைம்ல வந்து நம்மளால என்ன முடியுமோ அத நா செய்வே சோ கண்டிப்பா அன்னதானம் போது வந் து கோயில்லெல்லா பாத்தீங்ன்னா ஏதாவ்து தயிர் சாதமோ தக்காளி சாதமோ வந் புளிசாதமு அந்த மாரி இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து வீட்ல வந்து அவங்க சப் போஸ் நம்மகிட்ட இப்ப வந்து கேக்கும்போது வந்து நம்மகிட்ட அந்த மாரி இருக்காது நம்ம வீட் ல என்ன இருக்கோ அத நா குடுப்பே இப்ப நா என்ன கொழம்பு வெச்சிருக்கணு இல்ல நா எதா கொழம்ப வெச்சிருக்கே இல்ல எதோ புளி சாப்பாடோ தயிர் சாப்பாடோ நா என்ன வெச்சிருக்கணோ இல்ல பிரியாணியா இருக்கட்டு என்ன இருக்கோ எங்கிட்ட என்ன இருக்கோ அத நா குடுப்பே சோ அத வந்து அ என்னால முடிஞ்சத நா பண்றே அவ்ளதா நீங்க நீங்க சொல்லுங்க உங்கள பத்தி நீங்க என்ன நீங்க எந்த மாரி பண்ணுவீங்க
தோழி நா வந்து எப்டி நனைக்கிறனா தோழி ஆ வெஜ்ஜ விட நான்வெஜ் குடுக்கணுன்றமாரி ஆச எனக்கு எனா வெஜ் ஜு நறைய வாட்டி சாப்ட்ருப்பாங்க நான்வெஜ் குடுக்கணுன்ற ஒருமாரி ஆச ஓ சிக்கன் மட்டனு ஃபிஷ்ஷு இந்த மாரி குடுக்கணு முட்ட வெக்கணு கஷ்டப்பட்றோங்க நம்ம ஒரு நாள் அவுங்களுக்கு திருப்தியா சப்பாடு நம்மளு நல்லாருப்போ அவுங்களு நல்லாருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ம்
அதனால வந்து அப்டி நா யோசிக்க போல
ரொம்ப நல்ல விஷ்யோ தோழி ரொம்ப நல்லது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி உங்களுக்கு வெஜ்ஜு புடிக்குமா தோழி உங்களுக்கு வெஜ் புடிக்குமா நான்வெஜ் புடிக்குமா தோழி
ஆ நான்வெஜ் பிடிக்கு அதுக்கா வெஜ் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டே ரெண்டுமே பிடிக்கு என்ன இருக்கோ சாப் டுக்குவே செஞ்சுக்குவே மத்தபடி நான்வெஜ் பிடிக்கு பட் ஆனா ரொம்ப அந்த ரொம்ப லிமிட்டட் இதுதா சா சாப்புடுவே ரொம்பல்லா ரொம்ப ஃபுல்லா எல்லாமேலா சாப்பட மாட்டே என்ன சொல்றது குறிப் பா சொல்லணுனா வந்து இதா இருக்கட்டு கோழி கோழி அறுவத்தஞ்சு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைய்யா இருக்கட் இல்ல எதாது ஒரு கிரேவியா இருக்கட்டு இல்ல பிரான் தொக்கா இருக்கட்டு சோ அந்த மாரி வந்து ரொம்ப லிமிட்டடாதா சாப்புடுவே மத்தபடி ரொம்ப அப்டியே ஃபுல் கட்டு கட்டுவோன் சொல்வாங்கல சோ அந்த மாரி எல்லா ஆ எனக்கு நான்வெஜ் சாப்பட மாட்ட ரொம்ப லிமிட்டடா
நா சிக்கன் மட்டுந்தா தோழி சாப்டுவே வேற எதுவு சாப்ட மாட்ட
ஏ தோழி இதெல்லமா மட்டன் சாப்ட மாட்டிங்ளா மட்டன் ப்ரான் இருக்கு ஃபிஷ்ஷு அதெல்லா
இல்ல தோழி நா அதெல்லா சாப்ட மாட்ட ஹஸ்பெண்ட் சாப்டுவாங்க கொழந்தைங்க சாப்டுவாங்க நா சாப்ட மாட்ட எனக்கு சிக்கன் மட்டுதா புடிக்கு என்னங் தோழி
சமைப்பீங்ளா அதெல்லா
ஆ சமைப்பே தோழி ஹஸ்பெண்ட்காக சமைச்சுட்ட
நல்லது கண்டிப்பா செஞ்சுதான ஆகணு நமக்கு பிடிக்கலனாலு பசங்களுக்கு பிடிக்கு இல்ல வீட்க்காருக்கு பிடிக்கினு போது நம்ம அத செஞ்சுதான ஆகணு
கண்டிப்பா தோழி அதுகூட எங்க ஹஸ்பெண்டு திட்டுவாரு சிக்கன்லா சாப்டாதான் சொல்லி திட்டுவாரு
ஆமா என்னையுமே தங்கச்சி திட்டிக்குட்டேதா இருப்பாங்க எப்ப பாத்தாலு சிக்கனே சாப்டாத நம்ம இது பண்றத பாத்து பசங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்தா ரொம்ப புடிக் கிது என்ன செஞ்சாலுமே என்ன நான்வெஜ் வெச்சாலுமே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணு அப்டின் கேக்குறாய்ங்க இப்ப நம்ம வேற எதையே செஞ்சாலுமே இப்ப நம்ம பிரியாணியே செஞ்சாலுமே வந்து எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணு அப்டின் கேக்குறாங்க சோ அது வந்து அது அப்டியே பழக் கமாவே ஆய்ருச்சு எதாது எதா ம நான்வெஜ் நாலே அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணு ஆம்லேட்டவிட வந்து சிக்கன் சிக்ஸ் டி ஃபைவ்தா மெய்னா இருக்கணு அப்டின்ற மாரி ஒரு பழக்கமாய்ருச்சு இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அப்டி நீங்க டைமிங்க வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங் ல தோழி அதே மாரி வந்து பிரியாணி ரெசிபி எனக்கு கொஞ்ச சொல்லி தர முடியுமா தோழி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி
ஆ சிக்கன் பிரியாணி தா நா ரொம்ப அடிக்கடி செய்வே சோ நா என்ன பண்ணுவேன்னா பஸ்ட் சிக் சிக்கன நல்ல வாஷ் பண்ணிட்டு சிக்கன வந்து மேக்னேட் பண்ணிடுவே பிரியாணிக்கு போட போற சிக்கனயு மேக்னேட் பண்ணிருவே அந்த மொளகா பொடி சிக்கன் பொடி இதெல்லா போட்டு ஜிஜி பூண்டு பேஸ்ட் தயிரு லெமனு இதெல்லா போட்டு பர்ஸ்ட் மேரினேட் பண்ணிடுவே சிக்கன சிக்கன மேக்னேட் பண்ணி லைட்டா ஒரு டூ மினிட்ஸ் மட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகவே ரொம்ப ஓவர் குக் ஆயிராமா லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புரோ தா பிரியாணி செய்யவே ஆரம்பிப்பே இப்ப பிரியாணிக்கு நம்ம ஆயில் போட்டு இது கீ போட்டு இதெல்லா போட்டு ஸ்பைசஸ் எல்லா போட்டு வெங்காயோ போட்டு வெங்காய வந்து நல்லா வதங்கணு அது எவ்ளோக்கு எவ்ளோ வத வதங்குதோ அவ்ளோக்கு அவ்ளோ வந்து பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கு அத மாரி கோல்டன் ப்ரோவ்ன் வரணுன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி வந்து வந்து வெங்காய வதங்குனதுக்கு அப்பரோ தா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்ரோ அந்த கருவேப்பிள்ள இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லா போட்டு அதுக்கப்ரோ இந்த சிக்கன போட்டு அதுக்கப்ரோ இந்த மசாலால்லா போட்டு செய்வே நா என்னோட இது வந்து இந்த மாரிதா இருக்கு நீங்க ஏதாது வித்தியாசமா ஆட் பண்ணுவீங்களா
இல்ல தோழி நீங்க சொல்ற மாரியேதா நானு செய்வே
கண்டிப்பா கண்டிப்பா சோ ஆனா வந்து ஒவ்வொரு கைக்கு ஒவ்வொரு இது வித்தியாசப்படு இல்லையா நம்ம செய்யற அந்த கை பக் குவோ வந்து ஒருத்தர் வந்து ஒ சீக்கிரொ வதங்கனது நல்லா வதங்க விடுவாங்க ஒரு சில பேர் லைட்டா வதங்னவுனே அடுத்தத போட்டுருவாங்க சோ அந்த மாரி வந்து வித்தியாசப்படு ஒவ்வொரு சமையலு
வெங்காயம் வந்து பிரொவ்ன் ஆகணு தக்காளி ரொம்ப குலைவா வேகணு அதே மாரி் நெய் கொஞ்செர எக்ஸ்ட்ரா பிரியாணினாலே நெய் கொஞ்ச எக்ஸ்ட்ரா ஊத்தணு
கண்டிப்பா கண்டிப்பா ஃபஸ்ட் ஊத்தணு லாஸ்ட்டாவே வந்து தம்போ இந்த நீங்க தம் போடுவீங்களா சிஸ்
ஆ போடுவே தோழி குக்கர்ல போட தேவல்ல
ஆமா சட்டியில பண்ணோம்னா கண்டிப்பா தம் போட்டு தான ஆகணு
அதுக்கு வேன்னா போடுவே தோழி
ம் நானும் மேக்சிமம் கு இதல்ல தா செ குக்கர்ல தா செய்வே வீட்ல நாலு பேர் தான சப்போஸ் யாராவது வராங்க அம்மா தங்கச்சி எல்லா வராங்கனாலு பெரிய குக்கர்ல வச்சு செஞ்சுதா பழக்கோ நா இன்னு சட்டியில வச்சு பண்ணி அந்த மாரில்லா பண்ணதுல்ல சோ அதனால நெய் அதிகமாதா ஊத்துவே.
கண்டிப்பா தோழி நானு ரெண்டு தடவ தா தோழி பா பதத்துல செஞ்சிருக்க அப்ப எல்லாமே குப்பர்ல தா நாங்க ரெண்டு பேர் தா தோழி நானு ஹஸ்பண்ட்டு பிள்ளைங்க ரெண்டு க ரெண்டு பிள்ளைங்க அதுவு கை கொழந்தைங்க எப்டி சொல்றது ஒரு பிள்ளைக்கு ஒன்றரை வயசு ஒரு பிள்ளைக்கு மூன்றரை வயசு எக்ஸ்ட்ரா செய்யணும்னு அவசிய இல்ல
அப்டின்னும் போது கண்டிப்பா அ அவுங்க ரெண்டு பேத்துக்குண்டுறதுனால சின்னதா கம்மியா பண்ணாலே போது அப்டின்னும் போது அதிகமா செய்ய வேண்டியது இருக்கு இருக்காது கண்டிப்பா நா அம்மா, தங்கச்சி, தம்பி, யாராது வர்றாங்க அப்டின்னா மட்டு கூட செய்வே இல்லன்னா இங்க நாலு பேத்துக்கு இல்ல மாமியார்கு செஞ்சு கொடுக்கணு மாமியாருக்கும் கொடுக்கணு அப்டின்ற பட்சத்தில கொஞ்சோ அதிகமாக போடுவே எப்பயு எங்களுக்கு போடுற அளவ விட கொஞ்சோ கூட போடுவேன் கூடுதலா போட்டா அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நா இப்ப என்ன செஞ்சாலு மாம மாமியாருக்கும் குடுத்து விட்டுருவேன் சேரி அவங்களு சாப்பிடட்டோ அவங்களா எதுவு செய்ய மாட்டாங்க வயசானவங்க அவங்களா ங்களா அவங்களுக்கா ஏத செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால நம்ம செய்றத கொடுத்தோம்னா சேரி கொஞ்சோ அங்க கொஞ்சோ சாப்பிட்டுக்குவாங்களே அப்டின்ற ஒரு ஆச தா எதாச்சு சிக்கன் குழம்பு வச்சாலோ இல்ல ஏதாவது பிரியாணி செஞ்சாலோ என்ன செஞ்சாலு மாமியார்க்கு குடுத்து விட்டுருவே அவங்களுக்கு குடுத்துட்டு சாப் புறதுல நமக்கு ஒரு ஆனந்தம்
சேரிங்க தோழி தோழி இப்ப முட்டை வகைகள் இப்ப முட்ட இருக்குல்ல தோழி
ஆமா தோழி
முட்டையும் வந்து இப்ப பிளஸ்டிக் முட்ட வருதுன்ற மாதிரி சொல்றாங்களையா அது உண்மையா தோழி
அப்படிதா சொல்றாங்க தோழி நா இன்னு அது பாத்தது இல்ல அது ஏதோ இத வச்சு கண்டுபிடிப்பாங்கன்ற மாரி சொல்றாங்க ம்ச் அது ஏதோ அது எப்டி சொல்றாங்கன்னா அந்த தோ இது இத அந்த தோல் வந்து வித்தியாசமா இருக்கு அதோட கலர் டிஃபரா இருக் கு அப்டின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆனா நானு இன்னு பாத்த தில்ல நீங்க எதுவு உங்க ஏரிய அந்த மாதிரி எதவு பாத்துருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்ல தோழி நானு இன்னு பாத்ததில்ல ஆனா கேள்விப்பட்டுருக்கேன் அந்த மாரி இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி சொல்றாங்க பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல
பாத்தோனே
எல்லாமே வந்து ஆர்கானிக்கா சாப்பிடணும்ன்னு சொல்றாங்க பட் ஆனா நமக்கு வந்து அந்த மாரி கிடைக்குதான்றது ஒரு
ம் ம் கண்டிப்பா தோழி
அதனால யோசனையாதா இருக்கு எதுவு சாப்பிறதுக்கும் எதுவு செய்யறதுக்குமே இதாதா இருக்கு இது நல்லா இருக்குமா இது ஒத்துக்குமா பிள்ளைங்களுக்கு இது செமிக்குமா அப்டின்ற மாரி நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏதாவது ஒரு செய்யறோ அப்டின்னாலே வந்து
தோழி இப்ப வர்ரேன் த்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நம்ம எதுவுமே கடையில வாங்கி சாப்பிட பயமா இருக்குத
கண்டிப்பா தோழி ஆனா வந்து கடையில நெறையா ஸ்பைசஸ் ஆட் பண்றாங்க இதுலயென்ன பண்றாங்களே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்டின்ற பட்சத்துல வந்து அது சேஃப் கிடையாது இல்லையா
ஆமா இப்ப வந்து மட்டன்ல பீஃப் பாக்குறாங்கனு சொல்ல
ஆமா அதுதான் அந்த மாரி நெறையா சொல்றாங்க சொ இது பயமா தா இருக்கு மட்டன் மட்டன்னாலே பீஃப் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க கடையில போனாலே நமக்கு வாங்கி சாப்பிடவே பயமா இருக்கு செரி ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நாள் பிள்ளைங்க போய் உட்காந்தாங்க அங்க உட்காந்து சாப்பிடணும்ன்னு ஆசைப்படுங்க இல்லையா சோ அந்த டைம்ல நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாதுல செரி ஏதோ ஒரு நாள் பசங்க ஆசப்படுறாங்க அப்டின்றதுனால ஒரு நாள் ஹோட்டல் கூட்டிகிட்டு போவோம் சோ அப்டின்ற மாரிதா போவோமே ஒழிய அத வந்து தொடர்ச்சியா வச்சுக்கிறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் பசங்க பத்து தடவ கேட்டாங்கன ஒரு ரெண்டு தடவ வாங்கி குடுப்பே கண்டினியூசா கேட்டோனே வாங்கி கொடுக்க மாட்டேன் ஒரு பத்து தடவை ரெண்டு அஞ்சு தடவ கேட்கறாங்க அப்டின்ற பட்சத்துல ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ வாங்கி கொடுப்பன் சோ அந்த மாரி நம்மளே வந்து எவ்ளோ எவ்ளோ குறைச்சிக்குறோமோ அவ்ளோக்கு அவ்ளோ நமக்கு நல்லது தோழி
நல்லது தோழி ஆமா தோழி அதனாலதா எங்க வீட்டு திட்டுவாங்க தோழி சிக்கன்ல்லா நீ சாப்டாத அதுல வந்து அந்த ஊசி போட்றாங்க இந்த ஊசி போட்றாங்க
அப்டிலா சொல்லும் போது நமக்கு அத பாக்கவே பயமா இருக்கு சாப்டவே
ஆமா தோழி அந்த டைம்ல அப்டி தோணும் தோழி அப்புறோ நம்ம
கண்டிப்பா அது வந்து நம்ம ரெசிபியா பா என்ன சொல்றது அத இது பண்ணி பாக்கும்போது நமக்கு வந்து அது கலர்ஃபுல்லா தெரியிறதுனால நம்ம அத சாப்புனு தா தோணுது
ஆமா தோழி நா எங்க வீட்டுக்காரரு சொன்னதுக்கு அப்புறோ ஒரு அவரு அந்த லோடுக்குல்லா போறாரால டிரைவரா தா இருக்காரு கோழி ஏத்திட்டு போயிரு போயிருப்பாருக்கு அந்த கோழில வந்து சும்மா ஆமா தேவ இல்லாத ப்ராடக்ட் எல்லா போட்டுட்டு அது ஒரு மாரி சொன்னாரு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல
ஐயயோ அதெல்லா பாக்கும்போது நமக்கு அத கேட்டாலே நமக்கு ஒரு மாரி அறுவறுப்பா இருக்கு
கண்டிப்பா தோழி தோழி நமக்கான நேரம் முடிஞ்ச
நமக்கான நேரோ முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி நன்றி
ஆம்